ஆஹ் தோழி கேக்குது கேக்குதுங்களா தோழி
உம் கேக்குதுங் தோழி வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன் தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா?
உம் நல்லா இருக்க தோழி
ஆஹ் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக். த‌ம் ஆஹ் இனிமேதான் தோழி சாப்டணும் நீங்க நீங்க சாப்
நாங்க இனிமேதா தோழி லேட் ஆகும்
உம்ஹும் இரவு உணவு என்ன தோழி
இரவு உணவு என்னன்னு தெரியலங் க்க தோழி. என்னனு தெரியல முட்டை கொழம்புன்னு நெனைக்கறேன்
உம் ஹம் பரவால்ல தோழி நீங்க வித்தியாச வித்தியாசமான குழம்புகள்லாம் இங்க பாத்தீங்கன்னா மதியம் நான் வெளியில போய் சாப்பிட்டுட்டேன். அதனால வீட்டு ல மதியோ வச்சு புளிக் குழம்பும் சாதமும் இருக்கு தோழி அததான் தோழி சாப்டணும் ஓகே தோழி உங்க ஊர்லலாம் வெயில் வெயில் எப்படி இருக்கு தோழி உங்க ஊர்லல்லாம்.
ம் ரொம்ப அதிகமா இருக்குன் தோழி அங்க
ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு தோழி பகல் நேரத்து ல்லாம் வெளியிலயே எங்களால போக முடியல
ஆஹ் ஆமாங் தோழி
இதனாலயே முக்காவாசி பயணங்கள் எல்லாம் வந்து நாங்கள் ரத்து பண்ண வேண்டியதா இருக்கு தோழி ஏன்னா வெயில்ல போயிட்டு வந்தாலே வெயில்ல போயிட்டு வந்தாலே நம்மளோட முகம் எல்லாம் மாறிடுது அது மட்டும் இல்லாம ப பா்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட எனர்ஜி லெவல் எல்லாமே ரொம்ப கம்மி ஆயிடுது தாகம் வேற அதிகமா எடுத்துக்கிட்டே இருக்கு ம் அதனால முடியல தோழி அதனால நாங்க நெறைய பயணங்கள் ல வந்து நான் ரத்து பண்ணிட்டேன் தோழி ஆம் நீங்க என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகல்லா எடுப்பீங்க தோழி இந்த வெயில்ல
நான்லா எந்த மாரியுமே இது பண்ணங் மாட்டே தோழி நா பேசாமப்போவே வெயில் அடிச்சு நா அவ்ளோக்கு வெளியு சுத்தவும் மாட்ட
ம்
இந்த மாரி ஸ்கின் கேர் இந்த மாரி லா எதுவுமே வச்சுக்க மாட்டே தோழி
ம் ஹூம் சரி தோழி இப்ப நா பாத்தீங்கன்னா ஆஆ எண்ணெய் தேச்சு குளிப்பாந்தோழி ம் வாரத்துல ரெண்டு தடவைக்கி மேல நா எண்ண தேச்சு குளிப்ப ஆ அப்பற பாத் எண்ணெ என்ன நல்லெண்ண இருக்கு இல்லையா அந்த நல்லெண்ணய் தேய்ச்சு குளிப்பே நல்லெண்ணெய் தேய்ச்சி ஒரு ஒரு மண்நேர இல்லனா அரமண்நேரோ கழிச்சு குளிப்பேங் தோ தோழி இதமாரி பண்ணுனா சிகைக்காய் க்கு இல்லயா நம்ம அம்மா க்கல்லா அந்த காலத்துல பயன்படுத்த நாங்க இல்லையா சிகைக்காய் அததா தோழி நா பயன்படுத்துவே சாதம் வடிச்
நானு அதோதா
அ சாதம் வடிச்ச கஞ்சிருக்குல்லையா அந்த கஞ்சி தா தோழி அந்த கஞ்சில வந்து இந்த சீயக்காய் வந்து கலந்துட்டூ ஒரு அ அர மண்நேர போல ஊரவச்சிருவே தோழி ஊரவை ச்சுட்டு அதுக்கப்றமா தா தோழி நா வந்து குளிப்பே தேச்சு குளிப்பெ ஆ நீங்க தலைக் முடி கொட்றது இப்பக் கொஞ்சொ நின்னுருக்கு நா முன்னடி எல்லா வந்து சியக்காய் வந்து யூஸ் பண்ண பயன்படுத்த மாட்ட தோழி ஆ இப்போ பாத்தீங்கன்னா ஆஹ் இப்பொதா வந்து நா எல்லாருப் பெரிய எங்க அம்மா சொல்லி எங்க வீட்ல எல்லாரு சொல்லி நா யூஸ் பண்ணிட்ருக்கே ஆஹ் அதனால இப்ப கொஞ்சோ முடிக் கொட்றதூ கொறஞ்சுருக்கு. அது மட்டு இல்லாம இந்த புழுக் ச்சமாவுன் சொல்லுவாங்கலயா இந்த இட்லி தோசைக்லா நம்ம மாவு வரைப்போங்லையா அந்த மாவு பத்தீங்கன்னா எடுத் து நாங்க வெளில வெச்சுடுவோ அந்த மாவ கூட நாங்கத் தலைக்கு தேய்ச்சு குளிப்போ. அந்த மாவு பாத்தீங்கன்னா நல்ல ஆமா நல்ல புளிச்சி நொறையா வரு அது வந்ததுக்கப்பறம என்னஸ் தெய்வோனா அத தலைக்கு தேய்ச்சு குளிப்போ நாங்க நீங்க ஒரு தடவ செஞ்சு பாருங்களே
அது எதுக்கு அப்படி இது பண்றீங்க?
அது பாத்தீங்கன்னா தலையில இருக்கிற அழுக்கு எல்லாமே அதோட வந்துடு தோழி.
ஆஹ் சேரிங்க தோழி நானு ட்ரை பண்ணி பாக்குறே
நம்ம வேற கடையில விக்கிற கெமிக்கல்ஸ்லா யூஸ் பண்ணாம இதே மாரி நம்ம ஹோம் மேடா நம் ன தலைக்கு வந்து யூஸ் பண்ணலா ப்டி நாங்க அந்த மாவு அந்த புளிச்ச மாவு வந்து தலைக்கு தேய்ச்சி குளிப்போ அப்புறோ தேங்கா இருக் இல்லையா தேங்காலயே வீணா போன தேங்கா இருக்குல்ல. வீணா போன தேங்கானா? ஆஹ் தண்ணி சுண்டுன தேங்கா கெடையாது அஹ் அழு தேங்கா இருக்கும் இல்லயா தேங்கா கீழ விழும் ம்போது அடிபட்டு அந்த இதெல்லா வீணா போயி அந்த பூசனோலா பூத்து போயிருக்கோ இல்லயா அந்த தேங்கா வந் வந்து நாங்க வீணடிக்க மாட்டோ அந்த தேங்காவ நல்லா கழுவிட்டு அம்மில வச்சு நல் நல்ல அரச்சிட்டு அத கூட நாங்க தலைக்கு யூஸ் பண்ணுவோ இப்டி யூஸ் பண்றதுனா ல நம்ம தலைலருக்குற அழுக்கு எல்லாமே வந்து போயிடு நமக்கு வந்து இயற் கையாவே நமக்கு அது அதுல உள்ள சத்துகள்லா நம்ளுக்கு கெடைக்கோ தோழி
ம் நானு ட்ரை பண்றேங் தோழி ஆ
ஆ கண்டிப்பா இது நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு நீங்க கருத்துக்கள் சொல்லுங்க தோழி
கண்டிப்பா கண்டிப்பா லாம் வெறும் ஷிககாய் மட்டு தா போட்டுட்ருக்கே அது வந்து தண்ணில தேச்சி ஆ அப்டியே இது பண்ணி வாங்க
ம் ம்
நீங்க ஆனா அத மடிச்சி ஊற வச்சு பண்றங்கிறீங்க
ஆ ஆமா தோழி நீங்க இத வந்து நீங்க செஞ்சு பாருங்க நீங்க அப்றமா கூட நீங்க எனக்கு கருத்துக்கள் சொல்லலா அப்பற பாத்தீங்கனா நம்முளுக்கு பொடுகு க்கு இல்லயா நம்ம தலைல பொடுகு அந்த பொடுகு போறத்து இது எலும்பிச்சபழருக்கு இல்லயா நல்ல பழுத்த பழம் அந்த பழத்த வந்து இதை நம்ம தலையில தேய்ச்சு வெச்சிடணு தேச்சு வெச்சுட்டு நம்மளோட முடி வந்து டிரையா இருக்கணு எண்ணெய்ல எண்ணெய் பச ல்லா இல்லாம இருக்கணு ஆஹ் டிரையானத்துக்குப் புறோ அந்த எலுமிச்ச பலம் இருக்கு இல்லையா அது வந்து நமக்கு எங்கெல்லாம் பொடுகு இருக்கோ அந்த இடத்துலெல்லா நம்ம அதோட சாற தேய்கணு சாற தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போயிட்டு நம்ம ஹ முடிய வந்து கழுவணு ஷாம்பூ எதுவுமே போடக்கூடாது நம்ம முடிய கழுவுணு னா அது ஒரு ரெண்டு நாள்லயே பொடுகு வந்து நமக்கு மறைஞ்சிரு
ஆஹ் ஹ்
நமக்கு அப்படி எலுமிச்சம்பளம் கிடைக்கல அப்படின்னா நம்ம ஊர்ல நார்த் சுத்தங்கான்னு சொல்லுவோ இல்லயா நம்ம ஆரஞ்சு வாங்குறோ ஆரஞ்ச் எல்லா வாங்குறோ இல்லயா கடையில போய்ட்டு அதே மாரியே நம்ம ஊர்லல்லா நார்த்தங்கான்னு ஒண்ணு சொல்லுவாங்க ஸ்டெச் அதோட ஆ அதோட டைப் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த
ம் ஆரஞ்சு பழ மாரி தெரியு தெரியு தெரியு
ஆமா இதோட சுவை மட்டு வேற மாதிரி இருக்கு கொஞ்சோ புளிப்பூ இனிப்புமா சேர்ந்த மாரி மாதிரி இருக்கு அ நாங்க அத எடுத்து எடுத்துட்டு அ எலுமிச்ச பலோ மாரி அதோட சாற வந்து தலையில்லா தேய்ப்போ தேச்சிட்டு அதுவுமே ஒரு அர ம ஒரு மண்நேரோ இல்ல அர மன்நேர த்துல இருந்து ஒரு மண்நேர வரைக்கு ஊற வச்சுட்டு குளிப்போ இது பாத்தீங்கன்னா குளிர்ச்சியான ஆஹ் உடம்பு இருக்கு இல்லயா அவங்களுக்கெல்லா வந்து ஒ ஒத்துக்காது அதனால என்ன செய்வாங்க நாங்க வந்து இப்டிதான் பயன்ப படுத்துவோ இப்ப அவங்களுக்கு வந்து இதெல்லா ஒத்துக்காதுங்றதுனால வேப்பல இருக்குலயா அந்த வேப் வேப்பலைய வந்து பிச்சி அதோட காம்பு எல்லா நீக்கிட்டு ஒவ்வொரு இலையா உருவி நம்ம அம்மில வச்சு நல்லா அரை இப்ப மைய அரச்சிட்டு அத வந்து நாங்க தலைக் தேச்சுபோ அது பாத்தீங்ன்னா அதுவுமே வந்து பொடுகு போகு ஆஹ் பொடுகு பேன் பேன் இதெல்லாமே பொயிடு நம்ம உடம்ல வந்துட்டு அந்த வேர்வ வேர்வை நாத்தம்ல்லா வருது இல்லையா அதுக்குமே வந்து நாங்க அந்த வேப்பல இருக்கு இல்லையா அந்த வேப்பலைய உருகி தண்ணிய புடிச்சு அதுல போட்டு வச்சுடுவோ போட்டு ஒரு அர மண்நேரத்துல ஒரு மண் நேரொ வரைக்கும் அதோட சாரு பச்சை எல்லாம் அது தண்ணியில் இறங்கினதுக்கு அப் அப்பறமா அதில் குளிச்சோம்ன அந்த ஸ்மெல்லுமே நமக்கு போயிடும்
உம் நெறைய நாட்டு வைத்தியம் நாட்டு இதெல்லாம் பண்ணுவீங்க போல
கண்டிப் எனக்கு நெறையல்லாம் வந்து தெரியாது சும்மா நம்ம கையில இருக் இருக்கிறத வச்சு ஏதோ கொஞ்சோ கொஞ்சோ பண்ணிப்பே அவ்வளோ தான் அஅ எல்லா வந்து நம்ம அம்மா ஸ் சொன்னது பாட்டி சொன்னத் து அதல்லா வச்சி நாங்க அப்டியே பண்ணிப்போ கொஞ்ச கொஞ்சம்
ம் நா இங்க எதுவுமே போட்டா ஃப் பெயில் ஆயிரு இந்த மாரி போட்டா முடி இருக்க கொட்டிரு அப்டின் சொல்லி நா எதுமே போட மாட்ட அது தலைக்கு செரி மூஞ்சுக்கு செரி எதுவ்மே அப்ளே பண்ண மாட்டே எங்க அம் க்கா ஆனா நறையா பண்ணுவா இந்த ஊற வெச் சி அத அரச்சி நைட்டே ஊற வச்சிருவே அப் அப்பறொ கால்லே எழுந்து அத அரச்சி ஆ தலையில தடவுனா பொடுகெல்லா கொட்டிரு அப்டீன் அத தடவுவா அதுக்கப் அப்றோ வேப்பல்ல ந அரச்சி தடவுவா வேப்பல்லையோட இது அதென்னா செம்பருத்தி எல சம்பருத்தி அந்த அலோவிரா ஜெ அ இது கத்தால இதெல்லாத்தியுமே போட்டு தடவ்
நம்ம எல்லாத்தைமே வந்து ஒர் ஒரே தெரியா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம தடவக் கூடாது ஒவ்வொரு நாளு கே ஒவ்வொரு நாள் விட்டு ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு மூலிகை நம்ம எடுத்துக்கணு நம்ம இப்போ வெந்தயம் பாத்தீங்கன்னா நம்ம ந்த நேராவே நம்ம அரச்சி நம்ம தல்ல தேக்கிறோல்லையா அப்டி தேச்சாக்கா எல்லா வெந்தய மே நமக்கு கீழ கொட்டாது தலயெல்லா குளிச்சதுக்கப்பறோ அலசுன துக்கப்றோ அந்த வெந்தயத்த வந்து ஒ ஒரு நல்லா காட்டன் துணில வந் ந்து புழியிணு அதோட சார நல்ல மைய அரச்சதுக்கப் ப்பறமா
சார் மட்டு புழியணு
ஆமா அந்த சார மட்டுந்தா நம்ளோட தலைக்கி தேய்க்கணு நீங்க முழு வெந்தயத்தோட அரச்சதுலேருந்து அப்டே எடுத் தேச்சீங்கன்னா உங்களுக்கு முடியு சிக்காகு உங்களுக்கு முடியு சிக்காகு ஆஹ் அதுலேயே கூட உங்களுக்கு நெறைய முடியெல்லா வந்து உதுரு அந்த வெந்தயத்தோட தோல் வந்து சீக்கிரத்துல போகாது அது வந்து காய காய தா கொட்டு நம்ம அத சாறுமாரி தேச்சி ரொம்ம சீக்கிரமாவே முடியு நம்ம அலசுரத்ல ஆஹ் சீக்கிரமாவே காஞ் ஞ்சுரு முடியு கூட சரித் தோழி நாம்ம போக் கொடுக்கப்பட்டதற்கான நேரம் முடிந்துவிட்டது, மீண்டும் வேறொரு அழைப்பில் சந்திப்போம் தோழி நன்றி.
நன்றி தோழி